ஆ என்ன பண்றது ஆ நல்லாருக் இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக் நீங்க என்ன பண்றீங்க கேக்குதுங்களா கேக்குதா ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ஆ நீ ஆ நீங்க பேசறது ஒரு மாரி விட்டுவிட்டு கேக்கற மார்ருக்கு ஆ இப்ப நல்லா கேக்குது அப்டியா தெரிலயே நெட்வொர்க்கு நல்லாதா க் எனக் ஃபை ஜி தா காமிக்குது ஆன ஏ கெடைக்க மாட்டிங்து தெர்ல நெட்ல இப்ப நீ சொ ரெண்டே அதா ப்ரோ சொன்னல கொழப்பிட்டாய்ங்க அப்பரோ வெளிய வாங்கிட்டு வந்தாங்கே சாப்ட்டு துவச்சுப்புட்டு படுத்து தூங்கி ஏந்துருச்சே சாய்ந்தர ஆகி வச்சி அவ்ளதா மதிய பிரியாணி சாப்ட்டம் ப்ரோ அங்கென்ன ஸ்பெஷலு ஹலோ கேக்குதா அங்க அங்க என்ன
இங்க ஒண்ணு இல்ல ப்ரோ நார்மலா இனிமேதா போனு வீட்டுக்கு போனு
ஓ போலயா இன்னு
போல ப்ரோ
நைட்டுக்கு நைட்டுக்கு இன்னு நானு சாப்புல்ல நைட்டு இந்தா தோச வாங்கிட் வந்து வச்சிருக்கே சாப் ண்ணொ மதியந்தா பிரியாணி சாப்ட்ட அ நைட்டுக்கங்க க கம்பெனில இன்னைக்கு ஞாயித்து கெழமைனாலே சாப்பாடு கொஞ்ச மட்டமாதா இருக்கு இன்னைக்கு வெறு சாப்பாடையு இந்த சாம்பாரையு குடுப்பாய்ங்க
ஓகே
எவுனு சாப்பட மாட்டாங்கன் நெனச்சிகிட்டு அதனால அங்க போய் சாப்புடுல தோசைய வாங்கிட்டு வர சொல்லி தோசை இருக்கு சாப்படனு ப்ரோ படுத்தா நாளைக்கு வேலைக் போனா
ஓகே ஓகே ப்ரோ அப்றம் ப்ரோ
எப்டி போது அங்க உங்களுக்கு ந நீங்க எப்டி டெய்லி போய் கட பக்கத்துலயே இருக்கிங்ளா இங்க ஒர்க் பண்றிங்ளா கட வச்சிருக்கிங்ளா எது
நா இது ப்ரோ அந்த பியூட்டிஷியனு திங்ஸ் எல்லா விப்பாங்கல்ல
ஆமாமா ஆஹ் ஆஹ் சேரி சேரி சேரி சேரி சேரி அப்டியே போய் சாப்டு வந்துருவீங்ளா விட்ல வீட்ல போய்
ஆமா வீட் இல்ல வீட்டுக்கு போய்டுவ போய்டுவ வீட்டுக்கு போய்டுவ எப்பவுமே நைட்டு போய்டுவ மத்தியானமு போய்டுவ மதியானோ லஞ்ச் ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் இருக்கு சாப்ட்டு சும்மா அப்டியே போய்ட்டு வந்துருவே ஆமா
சேரிப்பா சேரிப்பா சேரிப்பா அப்றோ என்ன போது அது பாட்டுக்கு நீங்கதா எதாவது சொல்லணு
என்ன சொல்ல சண்டே இப்டிதா போச்சு கொஞ்ச நேரோ பசங்ளோட போய் உக்காந்த அப்டியே இன்னைக்கு போல ப்ரோ போல ப்ரோ இன்னைக்கு இன்னைக்கு ஆள் செட் ஆவுல எல்லா அவ அவ வெளிய போய்ட்டுருக்காயா மொத்தோ அப்டி இப்படின்னு அப்டி இப்டின்னு பாத்தா ஒரு மூணு பேர் நாலு பேர்தா இருந்தோ வேலைக்கு ஆவது
ஒரு கரெக்டா ஒரு வெளாடறதுக்கு ஆள் இருந்ததானே போ முடியு
அந்த அந்த கதைதா கத அது இதுனு பேசி கொஞ்சோ நேரொ அரட்ட அடி ச்சிருந்தாங்க
சேரி சேரி சேரி சேரி சேரிமா சேரிமா சேரிமா ஏ நீங்க வீட்டுக்கு போலயா இன்னு
இந்தா போனு ப்ரோ அவ்ளோத கெளம்ப வேண்டியதா நா வீட்ல இருந்து லேட்டாதா வந்த எட்டு மணிக்தா வந்த ஆமா
ம் ஒர்க்ல இருக்கீங்ளா சும்மா பசங்களோட இருக்கீங்களா
இப்ப இந்த ஃப்ரெண்டு கடைக்கு வந்ருக்கே எப்பவுமே அங்கதா உட்காந்து பேசுவ ஃப்ரீயா இருக்கு ஓரளவு அதனால சும்ம அப்டி வீட்ல ஆஹா என் பசங்க இருக்கு பேச விட மாட்டாங்க அ
ஆஹ ஓகே ஓகே ஓகே அதா அதா நா வெளிய இருக்க
ஆமா வீட்ல இருந்தா அவ்ளோதா எ ஃபோன்ன புடிங்கிடுவாளுங்க ஆமா அவுள்க எடுத்து கேமு கிமு அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு வரஞ்சிட்டு இருபாளுக பொம்மைய கிம்மைய
அதா அதா அதா அதா அதா
ஆமா இப்பதா முடிஞ்ச்சு ஸ்கூல் பீஸ் அது இது பசங்களுக்கு ப்பா
கண்டிப்பா ப்ரோ இப்பல்லா சொல்லப்போனா இப்ப கொழந்தைங்ள பெரிய பிள்ளைகள கூட இது பண்ணிடலா சின்ன கொழந்தைங்ள ஸ்கூல்ல சேத்து கொண்டு வரதுக்குள்ள படுற பாடு இருக்கே சின்ன புள்ளகி எல்கேஜி எடுத்துடு போட்டா எல் கேஜி ஒன்னாவ்து ரெண்டாவ்து படிக்கிற பொன்னுங்ளுக்கே இபெல்லாம் பாத்தீங்கன்னா டேம் பீஸ்ஸு ஸ்கூல் புக் ஃபீஸ்ஸு பஸ் ஃபீஸ்ஸு அத்
ப்ரோ எல் கே ஜி ஆமா எல் கே ஜியே நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கேக்கிறாய்ங்க
அதுதான் சொல்றேன் அவிங்ளுக் நாப்பதாயிரம் வ்ளோ வந்த ஒன்னாவ்து அஞ்சாப் பிள்ளைங்க அறுவ்து எழுவ்து ஒன்ன கிட்
ஆமா நம்ம என்ன சொல்றது சம்பாதிக்கிற காஸ் ச ஒன்ன ஸ்கூலுக் குடுகணும் இல்லனா என்ன சொல்றது வாடக கொடுக்
வாடக கொடுக்கணு வெள்ளி ஈஎம்மை இந்த மாரி கட்டி சேர்த் வைக்றக்கு அத்என்னமே உண்மதான் ப்ரோ இப்லாம் புள்ளைங்கள பழத்த கொண்டு வரதான் ப்ரோ பெரிய கஷ் டம் படிக்க வச்சு கொண்டு வரதுகுள்ள படிக்க வச்சு முடிக்கிறகுள்ள இப்பல ஏன்னா எஜுகேஷன்ல வந்து ஃபுல்லாவே மணி பேஸ்ட பேய்ர்ச் த்து ப்ரோ எல்லாமே ஃபுல் ன் ஃபுல் மணி பேஸ்ட்டா பேயிற்ச்சு எல்லஎடத்த ஃபீஸ தான் பாக்றய்ங்லெ தர சொல்லி குடுக்றாய்ங் இருந்தாலும் பீஸ்லதான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்காய்ங்க
ஆமா ஆமா
எங்க எல்லா இப்பலா கட்டி புள்ளைய கட்டிகொடுக்றதுதா முன்னாடிலா கஷ்டேம் அதுக்கா காசு சேக்கணு சொ ப்பலாம் பிள்ள படிக்க வைக்றக்குதா சேக்கணு படிக்க வச்டா அதுவே நல்ல வேலைக்கு போயிற்சுன கல்யாண ஈசி நடந்ரு அப்டி ஆயி போயிருச்சு இப்பலா
ஓ அதோ போது ப்ரோ அதுஒன்னு கடையாது
ஃபேம்லி மேன்லா கஷ்ட தா ப்ரோ நானா கமிட்மெண்ட்ல இறங்க கூடாதுன்ருக்காக இருக்கே இனி கொஞ்ச நாள் போட்டு அவுள சீக்ரத்துல கமிட்மென்ல இறங் கூடாது அப்டின்
உம் எதோ இறங்கற எல்லா எல்லாத்தியு க்ளியர் பண்ட்டு நம்மா லோனுகீனு இல்லாத மாரி எதுமே இல்லாத மாரி பிளான் பண்ணி க மேரேஜ் பண் ம் அதே மாரி இந்த உம் கட கிட வாங்கிலா பெ ரொம்ப கிராண்டால்லா பண்ணா தீங்க
சும்மா சிம்புளா பண்ணிட்டு போய்ற்ணு ப்ரோ நா இந்த மொய் வெப்பாய்ங் ப்ரோ எங்க ஊரு பக்கோ அந்த பழக்க இன்னு இருக்கு நானா எங்க அம்மா ட்ட அதையே சொல்லுவே எ எப்பயு அந்த மொய்க்காசுக்கு அத தா நா சொன்னே ஆஹ் வச்சதல்லா போது எ கல்யாணத்துக்குலா பத்திரிக அடி ச்சினா யாரும் எனக்கு மொய் வைக்க வேண் டாம் ஏன்டும் கேட்க வேண்டாம் அப்டின்னு நா எழுதி வச்சிருவே
ஆமா அது தொல்லை இல்லாம போயிடு ப்ரோ இவிங்க போட்டு எதுக்காக ஒண்ணு பெருமைக்குன்னு ஐயாயிரோ பத்தாயிரோ இருவதாயிரன்னு வச்சுகின்னு
ஆஹ் அப்போதைக்கு செஞ்சறாய்ங்க ப்ரோ இப்ப அ அந்த
இப்ப அவ அப்ப உள்ள காலத்து பண்ணிறாயிக இப்ப இப்ப முடியுமா நம்ம அதல்லா நக போடுறது கால் சவர அர சவரலா
அப்பல்லா அப்பல்லா கால் பவன் நகை வச்டாய்க சின்ன வயசுல காது குத்துக்கு வச்சது எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கு போது இப்ப அந்த கால் பவுன் நக கூட அதிகமா செய்யணுமா எப் இப்ப இருக்கிற ரேட்டு அப்ப இருக்குற ரேட்டு ஒன்னா எனக்கெல்லா இந்த மொய்காசுக ண்டு அடிக்கிறதுே வீட்டுல இருந்து அடிக்கடி போனடிச்சு ரூபாய் ஆனங்கு சைனும் இவனுக்கு செய்யனு அதுக்கு செய்யணு இதுக்கு செய்யணு இதுலயே பாதுக்காசு அதுக்கே நம்ம தனியா சம்பாதிக்கணும் போல அதுக்குதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மொய் நீ நீ நியூம் வைக்காத அவங்களுக்கும் வைக்கும் வச்ச வரைக்கும் எவன் வச்சிருக்கானா அவனுக்கு வச்சு முடிச்சு விட்டுரு எவடையும் வாங்காத பொடுத்து தொல்ல பண்ணாதீங்க அப்படின்னு
உம்
அப்போ அந்த காலத்து ஐயாயம் ரூா செஞ்சப்பாங்க அஐத்தாயிர ரூா செஞ்சப்பா அப்படின்றப்ப நம்மப்ப கொஞ்சோ அ அப்படி போக போக எஸ் எஸ் ஆயிட்டே தான ப்ரோ போகுது ஒருத்த ஐயாயம் ரூபா செஞ்சா நம்ம பத்தாயம் ரூபா செய்யணும் ஆஹ் அதான் அதான் அப்படி கூட்டிட்டேதான் போன இல்லைய கம்மியா செஞ்சா நம்மக்கு கௌருவ குறைச்சல் வேற இதுல
ஆஹ் அது வேற ஆமா ஐயையோ ரொம்ப ஒஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோ நார்மலா சிம்பளா எதா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு நம்ம சொந்த பந்த வரைக்கு இவங்க என்னதா சோற போட்டாலு தின்ட்டு எதா கொற சொல்லதா போறாங்க
அதுதா அதுதா அதுதா நம்ம என்ன பண்ணாலு ஒரு கொற சொல்லதா போறாங்க போயிட்டு அங்கிட்டு போயிட்டு இவிட்ட அது அந்த பழக்கங்க எப்படிதா கொண்டு வந்தாயனு தெரியல சும்மா பேருக்கு அப்போல்லா கல்யாண ஆக்கிருக்காரு நூறு ரூபா ஐம்பது ரூவா சும்மா பேருக்கு வச்சாங்க
ப்ரோ நல்லா என்ன தெரிஞ்ச நல்லா பணக்காரங்க ஒரளவு படிச் ச்சவங்க கூட சிம்புளா பண்ட்டு போய்றாங்க ப்ரோ எதாவது ஒரு நார்மலா ஒரு இருவது பேர் ஐம்பது பேர வச்சு பண்டு போய்டுறாங்க ஆனா இந்த கல்யாண நடக்கது தெரியமாட்டாது நம்ம தா என்ன பண்ண கடன உடன வாங்கிட்டு அப்ப அக்கம்பக்கோ தெரியனு சொல்லிட்டு வீடு லைட்ட போட்டு ஸ்பீக்கர போட்டு அதுக்கப்பபறோ ட்டா மறுவீடு போபோது நம்ம டவுசர் கிழியு அதுக்க அப்புற தா தெரியு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மறுவீடு போயிட்டு அங்க விருந்து போயிட்டு அதுக்கப்பறோ நம்ம வாழ்க்க அமையு பாருங்க அரும்மையா மொத்த கடனு வந்து நம்ம தல மேல விழு
கடைசியா நம்ம தல மேலதா வந்து விழுகு அதுக்கு அத அததா அது தா எது
வீட்ல இருங்க லேடிஸு புரிஞ்சுக்காதுங்க அவ அப்பிடி பண்ணா இவ இப்படி பண்ணா நம்மொ கெத்தா பண்ணா வேணாம அப்டி இப்டி நம்பள உ சுபேத்தி உட்
நானா எங்க அம்மாட்ட சொன்ன அப்டிதா இப்ப ஒருத்தவங்க ஐயாயிருவா ஞ்சுருக்காங்கனா அவங்கள்ளா நம்மளய அடுத்து நம்முளுக்கு வரவா போறாங்க சும்மா ஐயையோ அதெல்லா அசிங்கண்டா பண்ண முடியாது து அந்த லேடிஸு ஒத்துக்கவே மாட்டாங்க ஜென்ச கூட சமாளி ச்சர்ல்லா
உம்
ரொம்ப கஷ்டொம் ப்ரோ இத எப்பிடி கொண்டு வந்து பழக்க வழக்கத்த மாத்துனாத மொத மாறுன் நெனைக்கிறே இத மா த்த மாட்டாய்ங்க போல எங்க ஊரு பக்கம்லா ப்ப ஒரு கு குடும்போ வழிமுறையாவே வெச்சிருக்காய்ங்க
ம் ம்
நீ இவ்ளு செஞ்சியா நா அவ்ளோ செய்யணு அடுத்தடவ அதுக்காக கடன் வாங்கியெல்லா செய்யறாய்ங்க ப்ரோ
அய்யய்யோ அது எப்படின்னா கௌரவ பிரச்சனை
ஆ அதான் அவிங்களுக்கு அது கௌரவ பிரச்சனையாயிருக்கு அ
பெருமைக்குனா அது எதாவது பண்ணிடுறது அக்கம் பக்கம் கேட்பாங்க இப்ப ஸ்கூலே அப்படிதான் புரோ ஆகி போச்சு அந்த பொண்ணு இப்ப எங்க வீட்டு ப அவங்க சி பி எஸ் சி படிக்கதுங்க அதை படிக்கதுங்க நம்ம இது பண்ணி கட்டுவோ அப்டி இப்டின்ட்டு நம்ம பசங்களது நா அதா சொன்னே நம்ம தகுதி என்ன கேத்த மாரிதா நம்ம பண்ணணு அவுங்க படிக் வெக்றாங்க இவங் படி எல்லா அதெல்லா நம்ம பண்ணக்கூடாது து எ ஒய்ஃப்ட்ட சொல்லுவே
அதா கரெக்ட்டு இ இப்ப சொன்னீங்கள்ல அதாங் கரெக்ட்டு நம்மளுக்கு என்ன முடியுமோ அத பண்ணணு இப்ப பக்கத்தில உள்ளவ அவன்ட்ட இருக்காங்கறக்காக நம்மளும் போய் மா கடைசில நம்ம மாட்டிகிட்டு முழி
அவன்ட்ட இருக்கு அவ பண்றா நம்ம கையில என்ன வீக்கமோ என்ன வருமானமோ
அதுகேத்த மார் நம் அதா அதா அதா அதா
பெருமைக்கு நானு அந்த ஸ்கூல்ல படிக்க வெக்கிறே அப்டின்ட்டு
ந சியல் நம்ம போய் பட்டு கடைசில நாளை வீஸ் கட்ட முடியாம நம்மளு நின்னு அங்க புள்ளைங்களு நின்னு ஆ அவ் ப்ரோ வீஸ் கட்ட முடியாமலா எனா அதுவெல்லா ரொம்ப சங்கட்டம் ப்ரோ நான காலேஜ்லா எனக்கு எங்க அப்பா அந்த டைம்ல இது ஆனப்பா அப்டியே ந்தி மொத்த பேர்ல எனக்கு மட்டு டேம் ஃபீஸ் கட்டமா நிக்கு அந்த இது காலேஜ் அந்த டைம்ல அரியர் இது குடுக்க மாட்டாங்க ப்ரோ ஹால்டிக்கெட்டு குடுக்க மாட்டாய்ங்க அப்பல்லா ஒரு கடுப்பு வரு
ப்ரோ நீங்க சொல்றது எல்லாம் பரவால உங்க அப்பாவது உங்க அப்பாவது காலேஜ் எல்லாம் காலேஜ் எல்லாம் சேர்த்து ஃபீஸ் கட்டி ஏதோ ஓரளவு உங்க படிக்க வெச்சுடாக எங்கப்பா என் டென்த்துக்கு அப்புறம் படிக்கவெ வெக்கல ஏன்னா குடும்ப சூழ்நிலை வரும் காரணமா வேலைக்கு அனுப்பிட்டாரு என்னலா நான் இதுவரைக்கும் டென்ந்துல ஒரு ஆவரேஜ் மார்க் முன்நூத் எம்பத்து எட்டு எடுத்து இருந்தேன்
ஆ ஆ ஆ
த்ரீ ஏய்ட்டி ஏய்டு எடுத்து என்னால படிக்க வெக்கல ஐநூறுக்கு
அது செரி அது அப்புறம் அதான் பழைய காலத்துலலாம் நெறைய அப்படி மாத்திட்டாங்க ப்ரோ
வேலைக்கு போனா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா நெனைக்கிறேன் டெய்லி
பரவால பரவால்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி இப்ப இந்தளவுக்கு வந்துட்டீங்கல்ல நல்ல நிலமைக்கு அதான் அப்பா காலத்துல எல்லாம் எங்க ப்ரோ அவங்க குடும்ப சூழ்நிலையும் அப்படி ஆயிடுச்சு அடுத்து வேலைக்கு சாப்பாடுக்கு நம்ம வழியில்லாத கணத்ததுல இருந்துச்சு படிக்க வெச்சுடாங்க சில பேர் சல பேர் என்ன ஆனாலும் முடிய ங்கிற பட்சத்தில நம்மள வேற என்ன பண்றது அவங்களால முடியலைன்னு ஒத்துக்குறாங்க அவங்களால அவள தான் முடி டிது என்ன பண்ணலாம்
ஆனா இப்ப பாருங்க நாப்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஃபீஸு எப்பா எப்பா எப்பா அந்த இது இந்த இது ஸ்போர்ட்ஸுக்கு இதுக் அதுக்கு அப்பிடி
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் தனி தனி ஒவ்வொண்ணுக்கும்
கொழந்தையிலே எதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீச்சு என்ன பண்ண போதுங்க கொழந்தைங்க விளையாட்டு கொழந்தைங்க ஒரு நாலு மூணு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் அது வெளயாடுற வயசு அந்த நேரத்திலயே போட்டு அதுங்கள அத பண்ணும் இத பண்ணும் என்னா எல்லாருமே படிச்சு எல்லாருக்குமே வேல கெடைச்சிற போதா
அதான் எல்லாம் சி பி எஸ் இ ல படிச்சு அதான் எல்லாம் படிச்ச எல்லாரும் சி பி எஸ் இ படிச்ச எல்லாரும் நல்ல வேலையிலும் இல்ல கவர்மெண்ட்ல படிச்சு நல்லாருங்க ஆமா ஆமா ஆமா ஆமா
வெளிநாட்டும் ஃபாரீன்ல இருப்பான் எங்கயாவது ஒரு கம்பெனில எங்கயாவது வேல செஞ்சுட்டு இருப்பான் பான் அஹ் அவன் ஆமா அவன் இருக்கிற இடமே தெரியாது அதுக்கு எதுக்குடா படிக்கனும்
அதான் உண்ம அதுக்கு போட்டு தொந்தரவு பண்ட்டு உம் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ
உள்ளயே இருந்ததுனால் படிக்கும்பேனக்
அது ரைட்டு அது அது உண்ம ப்ரோ இப்ப சொன்னிங்கள படிக்கிற புள்ள அது எந்த எடத்துல உட்டாலு படிச்சிடு அதுக் சரியான கைடனஸ் மட்டும் இருந்தா போது
வறுமையில படிக்கிறதுங்க எவ்ளோ உயர் ளோ குடுத்து படிச்சி எல்லா இது
ஆஹ் நெறைய பேரு இந்த கலெக்டர் ஐ ஏ ஏஸ் பாஸ் ஆறாங்க ஐ பி எஸ் பாஸ் ஆறாங்க ஆஹ் எவ்ளோ பேரு வீட்ல சாப்பாடே இல்லாம கரண்டே இல்லாம உள்ளவங்களா படிச்சி வராங்க நியூஸ்ல வருதுல சேரி ப்ரோ இந்த டைம் முடிஞ்சது இனி அடுத்த கால்ல பேசலா